ஹலோ கேக்குதா ஒரே ஒரு நிமிஷோ ஒரு நிமிஷ் ஒரு நிமிஷோ இப்ப கேக்குதா
நல்லா கேக்குது
ம்
என்ன பண்றீங்க
சும்மாதா உக்காந்துருக்கே இன்னைக் ரொம்ப வேல டயர்ட் ஆயிட்டே
ஏ வெதில எங்கேயு போனீங்களா
இல்ல இன்னைக்கு க ஷட்டவுனு பவர் கட்டு காலயிலல்லா கரண்டே இல்ல
சேரி சே சே சே
ம் அதுவேட் டயர்ட் ஆயிட்டே காரன்டு இல்லாமே
ம் எப்பிடி சமாளிச்சீங்க
அ என் சும்மா வீட்டுல கொஞ்சோ நேரம் பேங்க்க்க போனேன் அங்க கொஞ்சோ ஏசி இருந்துச்சு அங்க பேய் ஏசி காத்து வாங்கிட்டு வந்தே
அப்ப அது பேரு ஏ சி காத்துல ஓசிக்காத்து சேரி சேரி சேரி எப்படியோ மேனேஜ் பண்ணியாச்சு என்னப்பா
உ ஆமா ஆமா
ம்
சே சே நீங்க என்ன பண்றீங்க
எனக்கு வீட்டுலதான்ப்பா இருந்தே காலையில இருந்து நான்ல்லா எங்கேயு போகல வீட்டு்லதா இருந்தே வேலதா வீட்டுல ஏதாவது போட்டு இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு வச்சிட்டு அப்டியேதா போகுது உ காலேலருந்து வேலதா பில்லேலுகு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வச்சுட்டு அப்டியே மதியான ஆல ஸ்டாட் ஆயிடு நம்மளா நம்மளுக்கு ரெஸ்ட் கொடுத்தா நம்ம மட்டுந்தா லேடிஸ்கு அப்ப பொருத்தவரைக்க ரெஸ்ட்டு இல்ட்னாலா ரெஸ்ட் எல்லா கெடையாது நானா தூக்கி போட்டுட்டு பூங்கடா கடக்கறது கடக்கட்டுன்னு போய் கொஞ்ச நேரோ நானா தூங்குணே நானாதா உண்டு
உ
பொடியோ ஐயோன் இந்த வேல இருக்கே இந்த வேல இருக்கேன்னு அந்த மண்ட மூலக்குள்ள அது சுத்திக்கிட்டே இருக்கு தலைக்கு மேல அதோட செரினு சொல்லிட்டு ஒரு ஒரு குட்டி தூக்கோ போட்டுட்டு எழுந்திரச்சிட்டே எந்திரிச்சு கட கட கடனு திரும்ப எல்லா வேலையு முடிச்சு வச்சு
ஆ
இது பன்னே ஈவ்னிங் பாத்தானா சர்பரைஸ் மேல சர்பரைஸ் பண்ணாங்க இவங்க
ஏ
ஹலோ
ஏ என்னாச்சு
இன்னைக்கு எனக் பேர்டேப்பா
அப்டியா ஹாப்பி பேர்த்டே
ஆமா தேங்க் யூ ஆனா பேர்த்டேலா செலிப்ரேட் பண்ண கூடாது அப்டின்னு சொல்லிட்டு நா பெசாம சத்தமில்லாம இருந்துட்டே இவிங்களா அந்த டேட்ட பாத்து கிட்டு எ பொண்ணு எனக்கு டெய்ரி மில்க் ஒண்ணு வாங்கிட்டு வந்து கொடுத்தா சேரி அப்டின்னு ட்டு பெ சாம்பாரு என்னனா நைட்டு் பத்தானா எங்க வீட்டுக் டாரு திடீர்னு டிஃபன்லா எதுவு செய்யாத நா டிஃபன் வாங்கிட்டு வரே அப்டின் சொல்லிட்டு சும்மா பரோட்டா வாங்கிட்டு வந்தாரு செரி பரோட்டாவு சிக்ஸ்டி ஃபை தான அப்டின் நெனச்சேனா கொண்டு வந்து டைரி மில்க் சர்ப்ரைஸ் குடு சாரு சேரி எண்ணடா அது அப்டி நெனச்சுட்டு அப்டியே எங்ய நம்ம எங்க சாப்ட மாரி இருக்கு பிள்ளைக எனக்கொன்னு ஒனக்கொன்னு அம்மா அப்பாவ போட்டு அம்மா அப்பாக்கல்லா கெடையா து இது வந்து சின்ன பிள்ளைக சாப்புட்றதுப்பா ஒங்ளுக்கு சுகர் அப்டிங்குறாங்க பிள்ளைக
அது சேரி
இல்லேல்ல அவுங்க எங்க ரெண்டு பேத்துக்கான்டிதம் பா நா வாங்கிட்டு வந்தே ஒங்களுக்கெல்லா கெடயாது நாங்க ரெண்டு பேரு‌ சாப்புடுவொ நீங்க பாருங்க அப்டின் சொல்லிகிட் டு வம்புலுத்துக்கிட்டு சும்மா ஃபன் பண்ணிக்கிட்ருந்தாங்க ம் இப்புடியே தா போச்சு இன்னக்கி சேரி என்னத்துக்கு கீ
என்ன ஸ்பெஷல் சமச்சீங்க லன்ச்சுக்கு?
அதா நைட்டுக்கு எதுவு செ செய்யவேனான்ட்டாங்க மத்யானொ வந்துச்ச எப்பயு மாரி சாம்பார் தா வச்சே
சேரி சேரி சேரி
சாம்பார் தா வச்சே நாளக்கி ஒரு ரிசப்ஷன் போயிருவே
ஓகே
எதாவுது சிம்பிளா செஞ்சுட்டு போகணு ஏ மயன காலைல எதாவு து அனுப்பி செஞ்சு அனுப்பிட்டு காலைல இட்லிய போட்டு முடுச்ட்டு இவுங்களுக்கு மத்தியான எதாவுது அ சமச்சு வைக்கணு
டே
என்ன பண்ணலான் யோசிக்கிறே இப்ப எதுவு வாங்கிட்டு வராட்னா மத்தியானொ எதாவுது வாங்கி சாப்டுங்கன்ட்டு சும்மா ஜாலியா ஒரு நாள் லீவ் விடலான் பாத்தே பாத்தனா இப்பதான வாங்கிட்டு வந்துட்ட திரும்ப மத்தியானொ சொன்னானா அடிதா விழுகு சேரி என்ன செய்யலான்ட்டு யோசிக்கிறே எதாவ்து ஒரு தயிர் சாதொ வச்சு விட்டுட்டேனா சாப்
தயிர் சாதொ வச்சு லெமன் ரைஸ் வச்சுருங்க ஹ தயிர் சாதொ வச்சு பொட் டேட்டோ வச்சிருங்க
ம் அவர் சாப்டுக்குவாரு எ பொண்ணு சாப்புடுவாலா என்னன் தெரியல எ பையனுக்கு எதாவ் லெமன் ரைஸ் வக்கெணு கரெக்டு தா
துமச்னாமி அந்தர் ஆய
உம்
ம் ஓகே ஓகே
லெமன் ரைஸ் வை ணுமா சேரி அதுவும் நல்லா முடியாதான் செய்யலாம் ஆஹ கிளாஸ் எல்லா போயிட்டு வந்து இதுவு இந்த பொண்ணு சாப்புடவே மாட்டெங்குது ஈவ்னிங் ஆச்சுன்னா எனக்கு வேணா எதுவு‌ நா சாப்புல்ல
என்ன கிளாஸ் போறாங்க அவுங்க
ஆஹ் பேஷன் இன்ஸ்டூட்ல சேர்த்து விட்டு இருக்கேன் இந்த இந்த லீவ்ல வந்து டைம் பாஸ் பண்ணாம இருக்ககாண்டி சும்மா டைம் வந்து வேஸ்ட் பண்ணனாமே போன்லயே போயிடுமேன்னு சொல்லிட்டு இதுல டெய்லரிங் கிளாஸ் தான் சேர்த்து விட்டுருக்கேன்
ஓகே ஓகே ஓகே
உம்
என்னல்லாம் ஸ்டிச் பண்ணுவாங்க
குர்த்தி தான்ப்பா போட்டுட்டே வர்ராங்க ஒரு ஏழு செவன் டைப் வந்து தைச்சுட்டாங்க
ஓகே
உம் இப்ப மேக்சி தைச்சுக்கிட்டு இருந்தாங்க முன்னாடி ஒரு பேனல் டைப்னு ஒன்னு தச்சாங்க அப்புறம் பெப்ளம் டாப்பு ஏலைன் குர்த்தி அப்புறம் நார்மல் டைப் குர்த்தி ஸ்ட்ரைட் கட்டு இந்த மாதிரி எல்லாம் தச் செவன் டைப் சொல்லி கொடுத்தாங்க அட்வான்ஸ் லெவல் தான் சேர்த்துட்டு இருக்கேன்
ஓகே ஓகே கே
இந்த மேக்சியோட வந்து இது முடிஞ்சிருது
இங்க கரண்ட் வேற போயிருச்சு இந்த நேரத்துல
ஆஹ இல்லல்லா நான் என்னனா ஆஹ் உங்களுக்கு கரண்ட் போய் போய் வருதா உங்க உங்க ஏரியால
ஆமா இப்பயும் கரண்ட் போயிடுச்சு
க்க முதலமைச்சர் பதினைஞ்சாயிரம் பேரை வந்து க்கு பணி நியமணம் நடந்துச்சு மின்வெட்டை தடுக்க மின் எல்லாம் மின்வெட்டு வரக்கூடாதுன்ட்டு அந்த பழுதெல்லாம் நீக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னுட்டு நியூஸ்ல போட்டாங்க இன்னைக்கு
என்னமோ தெர்ல இங்க காலையில இருந்து இப்படித்தான் ஆகுது காலையில புல்லா இல்ல நேத்து இந்த நேரத்துக்கு தான் கரண்ட் போச்சு நேற்று ஒரு ஒரு மணிக்கு போயிட்டு ஒண்ணு நாற்பதுக்கு மேலதா வந்துச்சு
அப்படியா அது கொஞ்சம் மெயின் ஏரியில இருக்கிறதுனால எனக்கு வந்து ஒன்னுமே தெரியல அந்த மாதிரியல்லாம் ஆகலை இன்னும் ஷட்டவுனே போடல எங்களுக்கு பயந்து பயந்து தான் இருக்கே ஒரு நைன் ஓ கிளாக் புள்ள ஏதாவது ஒன்னு செஞ்சிகிஞ்சு முடிச்சறது மோ
ஏ உங்களுக்கு மெசேஜ் வராதா
தெரியல என் போனுக்கு வராது வந்தாதா எங்க அக்கா போனுக்கு வரும் உங்க வீட்டுக்காரருக்கு வந்து அது தெரியுதா என்னனு தெரியல ஆனா யாராவது ஒரு ஆள் சொல்லிருவாங்க ஆனா சொன்னாலுமே அன்னைக்கு கரண்டு போக மாட்டேங்குது அதுதா ஹைலைட்டே அவசர அவசரமா செஞ்சிஞ்சு வச்சுட்டு பாத் தனா கரண்டே போகாது வீட்டுக்கார சொன்னாரு என்னப்பா கரண்டு போகும்ன்னு சொன்னா போகவே இல்ல அப்படின்னுட்டு என்னமோ தெரியல ஈபியில விளையாண்டுக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்குவோ அவ்வளவுதா
ம் அது சரி
உங்க பெட்ஸ் எல்லா என்ன பண்றாங்க
இங்க பெட்ஸ் எல்லா தூங்கிட்டாங்க
ம்
ம்
எத்தன பூன இருக்கு இப்ப
இப்போ மூணு ம் ம் நாலு நாலு இருக்கு
சேரி சேரி
உம் ரெண்டு குட்டி பூன ரெண்டு பெரிய பூன உங்க வீட்ல எந்த பெட்ஸும் இல்லையா
எங்க வீட்டுல ஒரே ஒரு பூனை இருக்கு ஃபீமேல்
ஓகே ஓகே ஓகே குட்டி போடுமா
ஆமா குட்டி போடும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபைவ் போட்டுச்சு அப்புறமா ஒரு ஃபைவ் போட்டுச்சு போன மாச சொன்னா வந்து இந்த சம்மர் குரு ரொம்ப பாவ அது சப் தோராய் மூணு இறந்துருச்சு கீட் தாங்க முடியாம நல்லா இருந்த குட் தி
ஓ நம்மலாலே ஹீட்டு தாங்கிட்டு இருக்க முடியல
போ அதே மாசம் போட்டுச்சு ஏப்ரல் ஒன்ல போட்டுச்சுப்பா கரெக்டா அது போட்டதுல டக்கு டக்குன்னு அங்கிட்டு ப்ப ஒரு ஒன் மந்த்த் கூட ஆகல அப்ப பாவ நல்லா வந்துச்சு பிரிஸ்க்கா எல்லாமே குட்டி எல்லா செத்துருச்சு
அப்டியா சேரி
இப்ப பாத்தானா ஆ ரெண்டு இருந்தது அதுக்கு அப்றமா அத ரெண்ட வெச்சுட்டு இருக்க முடியாதுனு எடுத்து கேட்டு அவுங்க கையில குடுத்து விட்டுட்டே ஆனா ரொம்ப அழகா க்யூட்டா நல்லா ரெண்டுமே பிளாக் தா ஃபுல் பிளாக் ஃபுல் பிளாக் தா
ஓ
கம்ப்ளீட்டா பிளாக் பிளாக் ஒருத்தே இன்னொருத்தே வந்து பிளாக்
மல்ல இருக்க
உம் உங்க வீட்லயு குட்டி எல்லா அள கருப்பா இருக்குமே போட்டோ அனுப்புவீங்களே
ஆ ஆமா அனுப்புனேன்ல சேரி சேரி பாக்கனுன்னு நெனச்சே பாக்கலேனு நெனச்சே
உம் இது சாப்டவே மாட்ட டேங்குது எ பின்னாடியேதா திரியுது
உம்
குட்டி போட்டா நாங்க மட்டுதா சாப்டு
உம்
மத்த நேரோ எல்லா இப்டியேதா திரியு எப்டி உயிர் வாழுதுனே தெரிய மாட்டேங்குது
ஏ சாப்டமாட்டிங்குது
அது என்னவோ சாப்டவே சாப்டாது குட்டி போட்ட சமயோ மட்டுதா நல்லா சிக்கன் அப்டி இப்டின்னு சாப்டு பல்ல லேசா மொளஞ்சு போச்சு திரும்பிரு
என்ன தூக்கோ வந்துருச்சா ஒங்களுக்கு
உம் வெள்ளென எந்திரிக்குறோம்ல பிள்ளைகள ஸ்கூலுக்கு அனுப்ப வக்க ஆமா ஈவினிங் வந்து படுத்தானாலு படுத் அந்த மாதிரி இதா ஸ்கூல் விட்டு வந்த ஒடனே எம் பைய எழுப்பி உட்ருவா எம் பொண்ணு அது என்ன இது என்னன்ட்டு நம்மல்லாம் பிள்ளைக தூங்குனாதா லைட்டே போட மாட்டோ பெருசா அவங் தூங்கட்டுன் விட்ருவோ அம்மா தூங்குனானா மட்டும் பிள்ளைகளுக் இதெல்லாங் குச்சு குச்சுன்ட் இருக்கு ஒடனே லீவ் லைட்ட போட்டு போட்டு பாக்குங்க அம்மா கண்ணு தெறந்துருக்கா மூடியிருக்கானு
அது சேரி
ம்
சேட்டதா
சேரிப்பா நெக்ஸ்ட் டைம்
சேரி ஓகே ஓகே ஒகே ஆ பாய் பாய்